வணக்கம்
சுயதொழில பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
சுயதொழில் அது பெரிய அ ஐ மீன் அதுல நம்ம ஒரு சுயதொழில் செய்யறோன்னா அது நம்பிக்கையா நம்மோ முழுமையா எறங்கணு அதுல லாபமும் வரு நஷ்டமு வரு அப்ப நம்ம என்ன பண்ணணு லாபத்தையு சம் லாபத்த வரும்போது நம்ம எப்டி அ இது சந்தோஷமாறிருமோ அதே மாரி நஷ்ட வரும் போதும் அதுக்கான இத நம்ம ஏத்துக்கனு அந்த மாரி அந்த மனபக்குவோ இருக்கிற போதுதா நம்ம சுய தொழில சம்பாதிக்கறதுக்கு நம்ம இதுசெய்யணுமே
அத விட சுய தொழில் இருந்தா நமக் க்கு ஒரு மரியாத இருக்குல்ல தோழி நம்ம யாருகிட்டயு பாஸ் எனக்கு லீவு வேணு அப்டின்னு கேக்காம தனக்கு தானே லீவ் எடுத்துக்கிற ஒரு தெறம இருக்கிறது பேர்தா சுயதொழில் சுயதொழில ஆரம்பிச்சு நம்ம யாரு கால்லயு போய் உள வேணா தானே சுயமா நிக்கணுல்ல தோழி
அதுவு சரிதா சுயதொழில் தான்ட்டு இல்லயே தொழில் எவ்வளவோ இருக்கு இப்போ தொழிலு வீட்டு வேல வீட்டுலயிருந்து வேல செய்றது தொழில் இருக்கு வெளிய போய் வேல செய்றது இருக்கு சுயதொழிலு இருக்குது எதுவு கொ கொறஞ்சது இல்ல நம்மளுக்கு எது நம் அதா சொல்றன சுயதொழில் செய்ய போது அந்த அதுக்கான மனப்பக்குவோ நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அத எது வந்தாலு நா பாதுப்ப அப்டின்னு சொல்ற அந்த மனப்பக்குவோ நம்ம இருந்துச்சுன்னா அத நம்ம செய்வோ இல்ல நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு நம்ளுக்கு இல்ல ச அது வரைக்கு வேற ஏதாச்சு ஒரு தொழில் பண்ணிட்டா அதுக்கம்மா அதுக்கான ஒரு தொகைய சேத்து வச்சுட்டு அதுக்கப்றமா சுயதொழில் செய்றது எவ்ளவோ நல்லதுதான எந்த ஐடியாவு இல்லாம எந்த சிந்தனையு இல்லாம செய்ய கூடாது எல்லாமே முழுமையா நம்ம அது அறிஞ்சு செய்யிணு அது அப்பதா அதுக்கு நம்ளுக்கு பலன் கெடைக்
பலன் கெடைக்குந்தா ஆனா அது நம்ம எறங்கிட்டோ நம்ம முயற்சி போட்டோனா அது நம்ள விட வெற்றிகறமா இன்னு ஒரு ஆள் யாராவது இருப்பாங்ளா யாருமே இருக்க முடியாது தானே
நம்ம சுய தொழில் செய்யும் போது நம்ளுக்குனு ஒரு பக்கபலமான ஒரு ஆள் இல்லமா நீ இத செய்யுமா நா உனக்கு இருக்கறே நீ என்ன வேணா ஆவுட்டு அதல லாபோ வரு ட்டு நஷ்டவருட் நா ஊங் கூட இருக்கற அப்டினு ஒருத்தவுங்க நம்ளுக்காக துணையா இருந்தாங்கனா நம் தாராளமா செய்யலா
தாராளமா செய்லாந்தாந் தோழி இல்லன் சொல்லல ஆனா எனக்கு சுயத்தொழில நெனச்சா பெரும்மியா இருக்கோ நாம்மளே சுயமா எல்லாமே நாமளேப் போட்டு நாமளே வுழுந்து நாமளே எழுந்து நாமளு செயல்தினோ நல்லதுன் நா நெனைக்கிறே அடுத்தவுங்க கிட் கிட்ட போய்ட்டு ஒரு கையேந்திகிட்டு ஒரு ஒரு தப்பு செஞ்சிட்டா திட்டு வங்கறதுக்கு ஒ எத் எதுக்குமே சொல்லுங்களே சுயமா நாமளே செய்றது எப்டி இருக்கு அடுத்தவுங்க கிட்ட போயிட்டு ஒரு வேல செஞ்சு ஒரு பத்து ருபாக்காக வேல செஞ்சி அவுங்ககிட்ட அவ்ளோ செய்றத விட நா நம்மளே எதுவோ ஒன்னு உழுந்தோ எழுந்தோ முயற்சி பண்ணியோ எதையோ வெச்சோ வித்தோ எதையோ ஒன்னு செஞ்சு நமக்கு சுயமா எதாது ஒன்னு இருக்கனு அப்டின் சொல்ட்டு நா நெனைக்கறேந் தோழி அது உங்களோட கருத்து என்னவா இருக்கு இதுல
நீங்க சொல்றது கரெக்ட்டுதா தோழி நம்போ நம்ப செய்யறோம் நம்ம பண்ணோ அப்டின்ட்டு நம்ம செய்யறோ அப்டின்ட்டு அதல நம்போ அந்த நம்ப சுயத் தொழிலுப் இப்ப நீங்க செய்றீங்கன்றீங்ளே அந்த தொழிலப் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுகோங்க அது உங்குளுக்கு நல்லா வருமா அதுல கத்துகிட்டு அதுக்கப்பறமாட்டுச் செய்ங்க இப்போ எ ஒரு தொழில் செய்றோ எ எந்த தொழிலா இருந்தா இருக்கட்டு இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யும் போது அதுக்கான அறி அறி அறிவைகள்தா நம்மகிட்ட இருக்குதான் பாக்கணு அது நம்ம செய்வோமா அது எப் டி செய்வோ அதுக்கான முன்னேற்ப்பாடுலா நம்ம பாத்துக்கணு எதுமே தெரியாம எதுமேப் பண்ணாம எதுவுமே செய்ய முடியாத்தான தோழி
எதுலியுமே நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே லாபோ வந்த்ராது தோழி எடுத் தோனே நமக்கு எப்டி சொல்றது நஷ்டோ வருந்தா தூக்கம் இல்லாம ஒழைக்கணு எல்லா எல்லா அந்தப் பக்கம் போணு இந்தப் பக்கம் போணு ஆளுங்ள புடிக்கிணு அதுவரையுந்தா நமக்கு அதல வந்து கஷ்டோ த்த நம்ம வெற்றிகரமா நின்னுட்டோன் வைங்க நம்மள விட சலச்சவுங்க யாராது இருப்பாங்ளா தோழி நீங்க சொல்லுங்க
அது என்னவோ கரெக்ட்டுதாந் தோழி அது நம் அததா சொல்றே அது அ கஷ்டோ இருக்கிற வரைக்கு அது நம்ம கஷ்டப்படம் போது அந்த மனப்பக்குவோ நம்பகிட்ட இருக்குணு அப்போ நம்ப அந்த அன மனதைரியத்தியோ தைரியத்தியோ விட்றக்கூடாது இல்ல என்னால முடியு அப்டின் ட்டு நாம நமக்குள்ள அதும் சொல்லிகிட்டே இருக்குன் நம்ம இப்போ ஒரு தொழிலு செய்றோனா ஒரு ஒரு ஒரு மாசத்துல சரியாலா ரெண்டு மாசோ சரியானா ஒரு வரு ஒரு மாசோ ரெண்டு மாசத்துக்கு வரைக் மட்டு நம்ம பொறுமையா இருந்துட்டு சரி மூனு மாசவரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கறோ நாலு மாசோ வரைக்கு பொறும அப்பறமாட்டு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ வரைக் க்குமே அந்த பொறும நம்ம கிட்ட இருக்குணு அது ஒரு மாசத்துல ஆவுமா இல்ல ஒரு வருஷத்துல ஆவுமா இல்ல ரெண்டு மூன் மாசத்துல மாவுமா இல்ல ரெண்டு மூனு வருஷோ ஆவுமான் தெரியாது அந்தளவுக்கு அந்த அந்த பி அ முன்னேற்ற வரைக்கு நம்ம தைரியமா இருக்கணு இல்ல இது என்னால முடியு இத நா செய்வே அப்டின் நம்பிக் க்க வர் நம்ம ஒருக் வர்னு
ஒரு வாய்ப்பு நம்ம எடுத்து பாத்துட்டு நம்மளோடத் திறம நாம்மளே வெளப் பேசுற வாய்ப்பு கெடைக்கணும். எப்டி சொல்றதுன் தெரியல சமுதாயமு ஆ மத்தவங்களும் மக்களும் எல்லாரும் நம்மள வந்து எச்சையா பேசாம நமக்கு நாமளே பெரும தேடுற மாதிரி ஒரு எடத்துக்கு போயிட்டோம் அப்டின்னா அந்த நாலு பேரு நம்மள பத்தி எவ்ளோ நாலு பேரு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல உழக்காதவங்க அப்டின்ல்லாம் பேசிருப்பாங்க அதே நம்ம ஒரு எடத்துக்கு போன உன்னே நம்மள எப்படிலாம் ஒரு ப்பா அவன பார்த்தன்ப்பா அவன் இப்போ அவ்ளோ கஷ்டபட்டான்ப்பா இப்போ முன்னேறி இருக்கான்ப்பா அப்படின்ற ஒரு வார்த்த அவங்க வாய்லருந்து வரும்ல தோழி
அது என்னவோ சரி தான் தோழி பா சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம நல்லது பண்றதுக்கும் சொல்லதான் செய்வாங்க கெட்டது பண்றதுக்கும் சொல்லதான் செய்வாங்க நம்ம பண்ணாமயே இருந்தாலும் சொல்லதான் செய்வாங்க பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சொல்லதான் செய்வ சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளுக்கான பாதை செரியா இருக்குது நம்மளோட எண்ணம் செரியா இருக்கு நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம பாட்டு தைரியமா செய்
அதே ஏன் தோழி ஒரு ஒரு பொருள வாங்கி அது நெர்ணயமான வெலைய நாமலே நம்மளே அதுக்கு ஒரு வெலைய வச்சி அடுத்தவங்க கிட்ட நம்ம என்ன வாங்குறமோ இல்லையோ நாம அதுக்கு ஒரு அக்யூரட்டான வெலய வெச்சி நாம மனசுக்கு புடிச்சவங்கள நம்ம நம்மளே அத குடுக்கும் போது அது நம்ம மனசோட சந்தோஷம் அது எப்பிடி இருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியுல்ல தோழி அத பத்தி
அதுவும் செரிதான் தோழி இப்ப நம்ம ஒவ்வொரு ஒரு பொருள் நம்ம சே சேத்து வச்சி சேத்து வச்சி வாங்கும் போது ஒரு சந்தோஷம் அதுலயே எவ்ளோ சந்தோஷம் இருக்கு நம்ம சின்ன சா பா பணம் சேத்து வச்சி ஒரு சின்ன பொருள் வாங்கனா கூட அவ்ளோ சந்தோஷமா இருக்கு இது நான் வாங்கனது இது நா சம்பாதிச்சி வாங்கனது அப்டின்டு அப்போ ஒரு சுயத்தொழில் செஞ்சி நம்ம இது பண்ணும் போது எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் மனம் எவ்ளோ திருப்தியா இருக்கும் அன்று இரவு தூங்குனா எவ்ளோ நிம்மதியா இருக்கும்
நிம்மதியாக பதிமூனு தான் தோழி ஒரு வீடு கட்டி அதுல போய் அப்பாட அப்படின்னு படுத்தா வர திருப்தி மாதிரி இருக்கும் ஒரு ரூவா நம்ம காசுல நம்ம உழச் சி நம்ம அன்னைக்கு ஒரு மத்தியானம் ஒரு வேல சாப்பாடு சாப்டா வயிர் நெறஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு நாலு வாய் சாப்டாலும் அப்பாடா இது நம்ம காசு நம்ம ஒழச்சம் பா யார்கிட்டயும் பிச்ச எடுக்கல திருடல பொய் சொல்லல நாம் உண்மையா ஒழச்சி நாம் உண்மையா சாப்பிட்டுருக்கோம் நாம் உண்மையா இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்டின்டு நெனைக்கும் போது ஒரு சந்தோஷம் வருங்க பாரு தோழி
அப்பயும் செரிதான் தோழி நம்ம யாருக்கு யாரு பொலப்பியும் நம்ம கெடுத்து இது பண்ணல யாரும் இப்பொருளும் திருடி இதுவும் செய்யல நம்மளா ஓ நேர்மையா செஞ்சி நேர்மையா வாழ்ந்து நேர்மையான முறையில சம்பாதிச்சி சுய நம்பளா சாப்பிடும் போது அது எவ்ளோ அந்த சாப்பாடு எவ்ளோ ருசியா இருக்கும் தெரியுமா செரி செரி சாதாரண சாப்பாடு தான் ஆனா அந்த சாப்பாடுல அவ்ளோ ருசி இருக்கும் வக வகையா சாப்பாடு சாப் போரத விட அந்த ஒழச்சி ஒரு ரூபால சாப்பற சாப்பாடு ருசியே தனிதான
உண்ம தான் தோழி அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்ட்டு நம்ம ஒரு கடவுள்கிட்டயும் நம்ம வேண்டிக்கிற மாதிரி இருக்கணும் தோழி நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாருக்காகவும் எல்லாமே அவுங்க அவுங்க யார் கிட்டயும் போய் கைய் ஏந்தாம அவுங்க அவுங்களுக்கு சுயமாகவும் யாருகிட்டயும் பிச்ச எடு க்காமு நம்ம நம்ம நாட்ல யோசிச்சு பாருங்களேன் எவ்ளோ கை எங்க அங்கெல்லாம் போறோம் கை கடை வீதிக்கு போகும்போதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா குடு பத்து ரூபா குடு அதெல்லாம் கேட்கும் போதே மனசு அவ்ளோ சங்கடமா இருக்கு அவுங்களுக்கெல்லாம் அந்த நெலம வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க தோழி நீங்களு எல்லாருக்காகவும்
ஆமா கண்டிப்பா உண்மையா தான நம்ப இப்போ நம்பளா இருக்க நம்பகிட்ட இருக்கும் போது நம்ப யாருகிட்டயு கேட்க வேண்டா இந்த பொருள் எனக்கு வேணு நம்ம வாங்கிக்கலா அதே நம்பகிட்ட இல்லாத போது என்ன பண்ண முடியு அய்யோ இது வாங்கணுமா? இது செய்யுணுமா? இத அவுங்ககிட்ட கேட்கணுமே? நமக் கேக்குற எவ்ளோ இதா இருக்குது எவ்ளோ தயக்கமாவுன் இருக்கு மனசுக்கு எவ்ளோ வலிக்கும் இல்ல
மா தோழி ஆனா அவுங்க கேக்குறாங்க கை கால் சொகம் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த ஒரு கடவீதிக்குப் போனா எல்லாமே நல்லா இருந்தும் அம்மா தாயே அப்பிடின்னு கேக் க்கும்போது மனசு அவ்ளோ சங்கடமா இருக்கு தோழி நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க வயசானவங்க பாத்தா கூட சேரி அப்பிடி அவ்ங்ளால ஒழைக்க முடியல அவங்கள கைவிட்டுட்டாங்க அவங்க பெத்தவங்க ப வளத்தவங்க எல்லாம் கை விட்டுட்டாங்கன்லாம் நல்லா இருக்குறவங்களுக்கு என்ன ஆச்சி சொல்லுங்க தோழி ஒழச்சி சாப்பிட்றது கூட அவ்ளோ கஷ்டப்படுறாங்க தோழி
இந்த உல இந்த இந்த உலகத்துல எவ்ளோ வேல இருக்கு வேல இல்லாமன்ட்டு இல்லே அவ்ளோ வேல இருக்கு நம்மல்லா இது பண்ணனும் நம்மளா செய்யுணு எவ்வளோ வேல இருக்கு வேல செஞ்சு ஒழைச்சு சாப்பிடுற சாப்பாடு ருசியே தனிதா
ஏனோ உண்ம தா தோழி நம்ம ஒழச்சா தான் நம்ம வயிறு நெறையும் அப்பிடின்ற ஒரு புரிதல் என்னைக்கு வருதோ அப்பதா நம்ப நாடு எல்லா மக்கள் எல்லாரும் சமோம் அப்பிடின்னு நெனச்சி எல்லாரும் இருக்காங்களோ அப்ப தா தோழி எல்லா சரியாகுன்னு நான் நெனைக்கிறேன் இப்போலா மனுஷங்க மனுஷங்கள நம்பவே முடிய மாட்டேங்குது தோழி
அது என்னவோ உண்ம தா சரியானா சரியா சொல்றீங்க தோழி யாரையுமே நம்பக் கூடாது நம்ப சம்பாரிச்சு நம்ப ஒழச்சி நம்ப கையில இருக்கிற வரைக்குந் தா நம்பளுக்கு மரியாதையு மதிப்பு ப்புமே எல்லா எடத்துலயுமே செரி நம்மகிட்ட ஒரு ரூவாய் கூட இல்லன்னு வச்சுக்கோங்க யாரும் மதிக் க்க மாட்டாங்க
ண்ம தா காசு தான் இந்த வே இந்த உலகத்தில ராஜாவா வாழ்றது காசுக்காக மட்டு தான் இல்லேன்னா நம்மள அந்த அந்த ஒரு வாய் சோற் தரத்துக் கூட எல்லாரும் என்ன வாய் பேசுவாங்க அப்பிடின்னு அனுபவிச்சவங்ளுக்குத் தா அதோட வலி தெரியுமா என்ன தோழி செய்யறது சொல்லுங்க எல்லா மனுஷங்களும் அவ்ளோதா
அதா சொல்றேனே நம்ப கிட்ட இல்லேன்னு வச்சுக்கோங்க கண்டுக்க கூட மாட்டாங்க அதே நம்ப கிட்ட இருக்கும் போது இருக்கும்போது ஒன்னு சொல்லுவாங்க பாரு அவன் எதுவுமே செய்ய மாட்டேங்றான் அவ்ளோ சேத் சேத்து வச்சிருக்கேன் யாருக்கு தா சேத் சேத்து வக்கிறான் அப்பிடின்னுவாங்க ஒண்ணுமே இல்லேன்னு பாறேன் யாருமே ஒண்ணுமே இல்லன்னா கூட சேத் த்து வக்கிறானா பார் எப்டீ செலவு பண்றா பார் அப்பிடின்னு சொல்றா அதா ச சொல்றவங்க சொல்லிக்கிட்டேதா இருப்பாங்க அப்பிடியே
அது என்னவோ உண்மதா தோழி உங்கக்கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் தோழி
ரொம்ப மகிழ்ச்சி தோழி உங்க கிட்டயு நான் பேசும்போது